ஓ வணக்கோம்மா நல்லா இருக்கீங்ளா
வணக்கம்மா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
உம் நல்லா இருக்கம்மா
உம் உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்கம்மா
ஆஹ்ஹ
ஆ ஆமாமா இன்னைக்கு ஞாயிற்று கிழமங்கிறதுனால பள்ளி விடுமுறைதாமா
அ செரி தோழி ஆனா எனக்கு ஒரு சந்தேகோ தோழி ஏன் ஞாயித்துக்கிழம மட்டு எல்லாக் கொழந்தைகளுக்கு லீவு வக்குறாங்க ஏ மத்த நாள்ல லீவ் உட வேண்டியதான ஒரு திங்களா இருக்கட்டுமே
அரு பாற முத நாள் அப்டி க்கிறதுனால பாத்தீங்கன்னா எல்லா பணியாளர்களுக்குமே விடுமுறை தா
அப்படி கெடையாது தோழி இது பத் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில அ அவுங் இங்க வந்து தொடர்ந்து வேல செஞ்சுகிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம கடவுளுக்காகவு செலவு பண்ணணு அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே நம்ம கடவுள்களுக்காக குடுக்கணு அப்டிங்கறதுக்காக அவுங்க பிரேயர் பண்றதுக்காக அந்த ஞாயி்த்துகிழமய சூஸ் பண்ணி அன்னைக்கு மட்டும் லீவ் விட்ருக்காங்க இது பாத்தீங்கன்னா நாலடிவுல நம்ம வார முதல் நாள் இருக்க முதல் நாளா இருக்கு ங்கிறதுநால லீவ் விட்ருக்காங்க ஆ ஞாயித்துக்கிழம நா லீவு நாளு அப்படின்னு நம்ம சொ சொல்லிட்ருக்கோ தோழி அந்த காலத் த்ல பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு லீவோ ரெஸ்ட்டோ கடையாது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உழச்சிக்கிட்டேதா இருக்கணு அதனால பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நமக்காக உழச்சட்டு இருக்கோ வாரத்துல ஒரு நாள் மட்டு நம்ம கடவுளுக்காக செலவிடுவோ அப்படிங்கறதுனாலதா அந்த ஞாயித்துக்கெழம நமக்கு லீவா விடுறாங்க இந்த தகவல வந்து உங்களோட குழந்தைகளுக்குமே நீங்க சொல்லுங்க தோழி அவங்களுமே தெரிஞ்சுக்கட்டு
செரிமா சரிம்மா நறய ஆன்மீக தகவல்கலா நீங்க தெரிந்து வைத்திருப்பீங்க ஆன்மீக ட்டதால தான நா நீங்க தெரிந்து வைத்திருப்பீங்கப்போல இருக்குமா நீங்க
ஆமன் எனக்குமே பாத்தீங்கன்னா வந்து கேக்குற அறிவுதா தொழி நானா போயிட்டு இதுக்குன்னு தேடி தேடி எல்லா வந்து எந்த நூலு படிக்கிறது கெடையாது எனக்கு தானா பாத்தீங்கன்னா காதுல விலு அததா தோழி நா உங்களுக்காக சொல்றே
ஆ செரிம்மா
ஆ சரி தோழி இப்ப பத்தீங்கன்னா உங்க ஊர்ல ஒரு பெரிய கோவில் இருக்கிறதா கேள்விப்பட்டனே அந்த கோவிலுக்கெல்லா நீங்க போய் இருக்கீங்களா தோழி
பிரதோஷ காலங்கள்ல கார்த்திகை காலங்கள்லல்லா நா போவோம்மா கோயிலுக்கு
உ உ இப்ப பாத்தீங்கன்னா தோழி எனக்கு ஒரு தகவல் வந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஆசியாவிலயே மிகப் பெரிய தேர் இருக்கரதுமே உங்க ஊரு தா சொல்றாங்க தோழி நீங்க அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அந்த கோவில்கள் பத்தி ஏதாவது தகவல்கள் தெரியுமா தோழி
கண்டிப்பாமா அந்த கோயில் பாத்தீங்க
உம்
என்ன ஆசியாவிலயே பெரிய தேர் வந்து இந்த கோயில்ல தா ஆ இழுப்பாங்கமா ஆ தேர்க் காலோ தேர் அப்டின்னாலே திருவாரூர் தேர் அப்படின்னு தா சொல்லுவாங்க அமா ஆழித்தேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ரொம்ப பிரசித்த தியம்மா இந்த ஆ தேரு
நீங்க அந்த தேருக்குல்லா போயிரு க்கிங்ளா
ஆ போயிருக்கம்மா உலகத்துல இருக் க எங்கெங்க இருந்தோ உள்ள பக்தர்கல்லா ஆ அத கண்டிப் பா அந்த தினத்த திருவாரூர் குல வந்து கொண்டாடுவாங்கமா தியாகராஜர் கோயில் அப்டின் சொல்லிட்டு அத வந்து கொண்டாடுவாங்க அதுவும் இல்லாம க இங்க பாத்தீங்கன்னா தெப்பம் நடக் ஆமா தெப்பம் நடக்கும் நா மே மாதங்கள்ல தெப்பம் நடக் கும் குளத்துல தெப் பம் நடக்கும் அது வந்து ரொம்ப நல்ல விசேஷமா இருக்கும்
ம் அப்டியா தோழி அந்த தெப்பங்கிறது எப்டி தோழி ரெடி பண்ணுவாங்க அதுக்குள்ளார சாமி இருக்குமா எப்டி ரெடி பண்ணுவாங்க அத
ம் தெப்பம் பாத்தீங்கன்னா அந்த எம்டி டிரம்ம வச் தண்ணில மிதக்கற டிரம் இருக் கில்லையா அது மேல பாத்தீங்கன்னா மூங்கிலுகள் எல்லாம் கட்டி அது மிதக்
ம்
மாதிரியான மூங்கில எல்லாம் கட்டி அதுல வந்து ஒரு நல்ல அமைப்பு பண்ணி அது கானு ஆ வேலை பார்க்கும் நிபுணர்கள்லாம் இருக்காங்கம்மா அவங்க தா பாத்தீங்கன்னா வந் து ம் அ இதுவா அந் இத தயார் பண்ணுவாங்க அந்த தெப்ப பத்த பாத்தீங்கன்னா தயார் செய்வாங்காமா
ம் ம் செரி தோழி நீங்க இந்த தெப்ப திருவிழா இதுக்குலா போயிருக்கீங்களா தோழி
விடாது
ச்சம்
ம்
சரி தோழி அ மறுபிடியு எப்ப தோழி அங்க தெப்பம் மேய்க்கிறாங்க
சொல்லுங்கமா
தோழி நீங்க ஒரு எடத்துல உக்காந்து பேசுங்க தோழி எனா எனக்கு பத் த்தீங்கன்னா நெறைய நா து பின்னாடி வந்து சவுண்டு அதிகமா கேக்குது தோழி நீங்க பேசுறதுமே எனக்கு விட்டுவிட்டுதா தோழி கேக்குது
தோழி நா செய்யற தோழி என்னோட சூழ்நில அப்பிடி தோழி
ஆ அ சேரி கே க்கு தோழி ஆனா பாத்தீங்கன்னா நீங்க எதோ வேல செய்யற மாதிரியே எனக்கு தோணுது தோழி ஜாமா வெளக்குற மாதிரியே எனக்கு கேக்குது
இல்லம்மா நா உக்காந்துதா இருக்
இப்ப பாத் பத்தீங்கன்னா எனக்கு வீ ம் அந்த தெப்ப திருவிழாக்கெல்லா நீங்க போயிருக்கீங்களா தோழி
ஆா போயிருக்கேன்மா கண்டிப்பா போயிருக்கே
அ அது என்ன மாதிரி எப்பிடி தோழி அதுல வந்து சாமிவப்பாங்க
சாமிய பாத்தீங்கன்னா எம்டி ட்ரம்ல வந்து க எம்டி ட்ரம் பாத்தீங்கின்னா தண்ணில மிதக்கு இல்லையா அந்த ட்ரம்கள வந்து மூங்கில்களால கட் ட்டி அது மேல ஒரு சமிப் ப்பு வச்சி அதுக்கு மேல சாமி ம க்கள் எல்லா ஆ நகர்ந்து போவாங்கம்மா
ம் ஓ அந்த கப்பல் மாரி ரெடி பண்ணுவாங்களோ
ஆமாமா
அதுல வந்து என்ன சாமி தோழி வப்பாங்க
தியாகராஜர் திருவாரூர் தியா தியாகராஜர் அப்பிடின்னா உலக புகழ்பெற்ற அ திருத்தலம் அம்மா அது
ம் அந்த கொளத்த வந்து சுத்துவாங்களா தோழி அந்த தெப்பத்த வச்சி
ஆமா ஆமா குளத்த சுத்தி வருவாங்க அந்த கயிறு கட்டி ஆ சுத்தி வருவாங்க
நாள் தோழி நடக்கு அந்த திருவிழாங்கிறது
சொல்லுங்கம்மா
எத்தன நாள் தோழி நடக்கு அந்த திருவிழாங்குறது
இந்த திருவிழா பாத்தீங்கன்னா நா மூன்று நாள் நடக்குமம்மா
அந்த மூன்று நாளுமே வந்து சாமி அந்த குளத்த சுத்திக்கிட்டே இருக்குமா தோழி
ஆமாம்மா
ஆஹ் பாக்
இரவுல பகல்ல பகல் நேரங்கள் இல்லமா இ இரவு நேரத்துல மட்டுதா தெப்பத்திருவிழாங்கிறது இரவு நேரங்கல்ல மட்டுந்தா நடக்கு
ஆ அந்த மக்கள் வெய்ட்டு அந்த சாமி வெய்ட்டு எல்லாத்தையுமே அந்த ட்ரம்மு வந்து தாங்குமா தோழி அந்த தெப்பம் தாங்குமா
தயார்படுத்துவாங்க
ம் ஹும் எனக்கு என்னவோ பயமா இருக்கு தோழி அதுல ஏறி நம்ம மூழ்கிட்டோன்னா என்ன பண்றதுன்னு
ம் அதுக்கு தகுந்த மாரிதானம்மா அத தயார் பண்ணுவாங்க வருடக் கணக்கா அது ல வேல பாத்த நிபுணர்களதா அதுல தயார் பண்ணுவாங்க
ம் ஹும் அது வந்து அந்த நடுவனார் கோவிலுக்கு அந்த சாமி போகுமா தோழி
ஆமாம்மா
நீங்க அந்த நடுவுனார் கோயிலுக்கு போயிருக்கீங்களா
ம் நா போயிருக்கேம்மா பல முறை போயிருக்கே பிரதோஷ காலங்கள்ல பல முறை நா போயிருக்கேம்மா
எப்படி தோழி போவீங்க அந்த தண்ணிக்குள்ளாற
ம் போட்டு போகும்மா சின்ன போட்டு அங்க போகு அதுல
ம் ஹும் ஓ அப்படியா சரி ஓகே ஓகே நீங்க கடைசியா எப்ப தோழி போனீங்க
ஆ நா வந்து பல வருடங்கள் ஆகுதும்மா நா போயி ஒரு பத்து வருடங்களுக்கு மேல இருக்கு
ம் ஹும் சரி தோழி அந்த நடுவனார் கோவில்லயு எந்த சாமி தோழி இருக்கு மூலவர் என்ன இருப்பாரு
அ மூலவர் பாத்தீங்கன்னா சிவன்தா அங்கயுமே சிவன் அம்பாள்தா வெளியில இருக்க சிவன் கோயில் ஆமா எப்டி இருக்கோ அ அதே மாதிரி அமைப்போடதா உள்ளயு அந்த சிவன் கோயில் இருக்கு
ம் ஹும் இது பாத்தீங்ன்னா உருவத்துல இருக்காதா லிங்க வடிவிலதா இருக்குமா தோழி
ஆமாம்மா வெளில நம்ம எப்டி சிவன் கோயில் இருக்கோ அதே மாதி ரியான அமைப்பு மூலவர் பாத்தீங்கன்னா சிவன் ஆ பக்கத்துல வந்து இங்கன பாத்தீங்கன்னா அம்மன் இரு க்கு
அம்மன் வந்து அந்த மூலவர் பக்கத்துல
சொல்லுங்கம்மா
தோழி
ஆ மூலவர் பக்கத்துல இருக்காதும்மா தனியா இருக்குமம்மா எல்லா கோயில்லயு அப்பிடிதான இருக்கு
அது வெளில இருந்து பாத்தா ஒரே ஒரு கோவில் மாதிரிதா இரு க்கு அந்த ஒரே ஒரு கோவில்க்குள்ளாற எப்படி தோழி இருக்கு அம்பாளு அந்த லிங்க வடிவ ஸ்
அம்ப அம்பால் சிவன் மட் இல்லாம அத சுத்தி நவகிரகங்கள் இருக்கு நிறையவிஷயம் முருகர் கோயில் இருக்கு ஆமா முருகர் கோயிலு தனியா இருக்கு
அது சின்ன எடமா தானே தோழி இருக்கு அது எப்டி தோழி எல்லா மே அதுக்குள்ளார இருக்க முடியு
அ வெளியிருந்து பாக்கும்போது அந்த மாரியா இருக்கு இப்போ ஆனா உள்ள போய் பாத்தா பெரிய கோயில் தோழி அது
ம் அந்த நடுவனார்லே பாத்தீங்கன்னா முருகனு அம்பாலு சிவனு எல்லாமே இருக்கா தோழி
ஆமா நம்ப வெளியில எப்டி சிவன் கோயிலோட அமைப்பு இருக்கோ அதே மாதிரியான அமைப்பு தா உள்ளாரையு இருக்கு தோழி
ம் அங்கயமே நவகிரக ம்லா இருக்கா தோழி
ஆமா நவகிரகங்கள் இருக்கு அ முருகருக்கு தனியா கோயிலு இருக்கு ஆ பிள்ளையாருக்கு தனியா கோவிலு இரு க்கு தனித்தனியான கோயிலு வெளில உள்ள அமைப்பு எப்டி இருக்குமோ சிவன் ஆலயோ அதே மாதிரி ஆலயனா ஒட்டிருக் போவமா வெளி உள்ள போய் நின் நம நின்னு பாக்குறப்ப நம்ம தண்ணிக்குள்ள இருக்க மாதிரியே இருக்காது அது பாத்தீங்கன்னா தரையில நம்ம எப்வு கோயில்ல இருக்கற மாதிரி தா இருக்கு
சரி தோழி நமக் கொடுக்கப்பட்டதற்கான நேரம் முடிந்துவிட்டது மீண்டும் வேறொரு அழைப்பில் சந்திப்போ தோழி நன்
ஆ நன்றிதோ நன்றி